ஹலோ
ஹலோ
ஆ வணக்கங்கோ நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே சாப்ட்டாச்சா
இப்பதா சாப்புட்டு வரே ஒரு பங்க்ஷன்
ஓ ஓகே ஆ ம்
அத னால ஃபங்க்ஷன் சாப்பாடு நீங்க சாப்டிங்ளா
நான்வெஜ்ஜா வெஜ்ஜா
வெஜ்ஜு தா ரொம்ப ரொம்ப சோகமாருக்கு
ஆமா இன்னிக்கி ஞாய்த்துக்கெழம அதுவு நான்வெஜ்ஜுனாதா கொஞ்சொ நல்லா போகு
பா ங்க நாங்கல்லா சண்டே ஒ நாங்கலா வருஷத் துல முன்னூத்து அறுவத்தஞ்சு நாள் நான்வெஜ் சாப்புடுறவன போயி சண்டே அதுவுமா வெஜ்ஜு போட்டீங்களேடா
ம் வெஜ்ஜுல என்னென்ன போட்டிருந்தாங்க ம் ம்
என்ன சாப்பாடு வீட்டுல
எங் வீட்டு்ல மட்டன் க்ரேவி ஃபிஷ் ஃப்ரை சிக்ஸ்டி ஃபைவு ரசம் சாதொ
வேண்டா வேண்டா வெறியேத்திட்டுக்கிறீங்க நீங்க
இல்ல செஞ்சத தா சொன்னொய் ப்ப ரெடி பண்ணிட்டு எல்லா இப்பதா ச ஜஸ்ட் சாப்ட்டு முடிச்சோ ஞாயித்து கெழமனாவே எல்லா செரி அவுங்கவுளுக்கு புடிச்சது டிஷ்ஷு சொல்லுவாங்களா சரி அதானால ரெடி பண்ணிட்டு
அ கண்டிப்ப கண்டிப்பா செஞ்சு குடுக்கணு
மியா டைம் ஆயிடுது எப்டி பாத்தாலுமே மூன் மணிக்கிட்ட சாப் டொனா ம் எழ்றதுலேட் டீ ஞாயத்துக்கிழம எண்றதுனால டு ஞாயித்து கெழமன்றத்னால அதுக்கு மேல பொறும்மியா அப்டே வாயெல்லாமே டிஃபன் முட் சிட்டு அதுக் மேல தா நான்வெஜ்ஜுன்றது மதியதுக் தா எடுப்போ கால்ல எடுக் மாட்டோ டிஃபன் எதனா சிம்ப்ளா முட்ச்சுப்போம் அத சாப்ட்டா சாப்டு இல்லனா இட் ல்ல பசங்களுக்கு வேணுன்னா எதாச்சு பிரெட் ஆம்லெட் இப்டி லைட் ஃபுட்டா எதாச்சு சாப்டுட்டு மத்தியமா ஒரு நல்லா ஒரு கட்டு கட்டிடுவோ நான்வெஜ்ல
சூப்பர் சூப்பர் சூப்பர் நா காலைல் நேரமாவே வந்துட்டே அதனால காலையிலெ டிஃபன் பண்ணல இல்ல இல்ல மறந்ட்டே காலைல் டிஃப ஃபன் குடுத்தா இவுங்க இவுங்க பங்க்ஷன் வீட்லதா ஆமா ஃபங்க்ஷன்லதா குடுத்தாங்க இட்லி இட்
பரவால்லயே மூனு வேலையு அங்கே புக்கிங் பண்ட்டுகிறீங்க போலே ஃபங்ஷன்லே
ஆமா கஸ்டமர கூப்ட்டு வந்திருக்குறோ அப்பறோ எல்லாமே அவுங்கதான பாக்கணோ நம்மள்க்கு
ஆஹ ம்
அலி நாள் அதனால ஃபுல் கட்டு கட்டியாச்சு காலைல டிஃபன் மதியொ வெஜ் பிரியாணி கேசரி ஆ சப்பாத்தி
ம் தெரியாது கொஞ்சொ இதுல ஃபங்க்ஷன்ல சாப்டும் போது நம்மளுக்கு அந்த ஃபீல் வரா நெறைய ஐ ட்டம் போட்டுவாங் இல்லியா அதனால அப்டே சாப்டுவோ அது அது கொஞ்சொ கொஞ்சொன்ட்டு
ஆம்மா நா வெஜ் பிரியாணி கொஞ்சொ சாப்புட்டு அப்பறோ ஒயிட் ரைஸ் வாங்கிட்டு
ம்
இவங்களோட ஃபேவரெட்டாமா எதோ அவர கொழம்பு
ம்
இந்த ஏரியாக்காரங்க அதனால அத குடுத்தாங்க நல்லா தா இருந்ச்சு அதையு சாப்புட்டு இப்பதா வந்து தண்ணிய குடிச்சுட்டு கார்ல உக்காந்தே சேரி ஓக்கே ஃபிரியா தான இருக்கோ
ஓ சேரி சே ம்
மழை இங்கஎல்லா
ஓ ஹோ மழை வந்துட்ருக்கா இங்க இல்ல மழைஎல்லா எதும் விஷய இல்ல
ஆ
நல்லாதா வெயிலாதா
இங்க இவ்ளோ நேரோ வெயில் அடிச்சது இப்போ மழ
இப்ப ஆமா இதுக்கு மேல எப்பனாலு மழ வரு
அமா அது நல்லா இருக்கு ஆனா ஹில் ஸ்டேஷன்றனால நல்லா காத்து கிராமோ இது சூப்ரா இருக்கு சிட்டில இருந்து இருந்தே இங்க வந்து
ம்
பீஸ்ஃபுல்லான ஒரு டே வா இன்னி
ஓ இப்ப ஃபங்க்ஷனுக்காக அங்க போயிருக்கிறதா
ம் ஃபங்க்ஷனுக்காக கஸ்டமர் கூப்ட்டு வந்திருக்கே
ஓ கே பரவால்ல அப்டியே ஜாலியா போது நீங்க எதுனா சமைக்கிறீங்ளா வீட்ல
நா சமைப்பேனே ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்ப வீட்ல இருந்தனா வீட்டு வேல எல்லா செய்வே எல்லாமே செய்வேங்க நானு ஆளின்னால்
ஓ நான்வெஜி வெஜ்ஜி எல்லாமே
ஆமா நா நான்வெஜ் பிரியன் நா மட்டன் சிக்கன் பீப்ஃபு ஆ ஓடுறது பறக்குறது எல்லாத்தையு சாப்பிடுவ நானு
பீப்ஃபு எல்லா கூட சாப்டுவீங்ளா
ஏங்க இருக்கறதுலயே நான்வெஜ்லயே அருமையான ஒண்ணு பீஃப் தாங்க
ஆ இல்ல எங்க பக்கோ அவ்ளோவா சாப்ட மாட்டோ செட் ஆவாதுன்ட்டுனு அது கேட்ட சிலர் சாப் பறவங்க சாப்பறாங்க அவங்கவங் விருப்ப தா
எல்லா தெரியாமையே நெறைய பேர் சாப்பறாங்க
ஆமா என்ன பண்ணா சூசைட் பாயிண்ட்க்கு போயிட்டா அவங்க அப்பா எப்டியோ காப்பாத்தி கொண்டு வந்துட்டாரு இருந்தாலு ஒரு மூணு மாஸ் கேக்குதா ம்
ஓகேதா அது எப்பவு சாப்படுறதனால
ம் நாங்கதா ஃபிஷ்ஷூ மேக்சிமம் செஞ்சாக்க மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷி ஆ பசங்க வேனா எறாளு இதெல்லா லைக் பண்ணி சாப்டுவாங்க எறா சம்டைம்ஸ் செய்றதாயிருந்தா செய்வோ இப்டிதா போவு
ம் நாங்க எல்லாமே சாப்டுவோங்க எல்லாத்தியு எடுப்போ எல்லாமே சாப்டுவோ ஒவ்வொரு வார ஒவ்வொன்னு எடுப்போ இந்த வார சிக்கன்
இதெல்லமே வீட்ல அம்மா செய்தா
ஆ வீட்ல செய்வாங்க இல்லன்னா வெளிய சாப்டுவ வீட்ல மேக்சிமம் வீட்ல செய்வாங்க நா ஆக்சுவலா நாங்க வந்து எப்பவுமே சின்னதுல இருந்தே வீட்ல செய்வாங்க அதனால அது ஒன்னும் பிரச்சன இல்ல
இல்ல நீங்கத்துக்குன்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டியா இல்ல வீட்ல அம்மா செய்றத பாத்துக்கத்து சமைக்கிறதுக்கு அது கேட்ட நானு
இல்லல்ல நா சாப்பிட பலகுனது வந்து சின்னதுல இருந்து வந்து டேடி கிட்ட இருந்துதா
இல்ல செய்ய கத்துகொடுத்தது
ஆ நானே செஞ்சிருவ மம்மிய பாத்து இப்ப நானு ஒய்ப்பு சேந்து
ஆ அதுதா கேட்ட
ஆனா மம்மிய பாத் தா சிச்சர் செய்ய கத்துக்கிட்ட அது ஒன்னு இல்ல சமைக்கிறதெல்லா சிம்பிள்ங்க
ஆமா ஆமா அதுதா அந்த ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு அது நம்ப யூஸ் பண்ணோனா நல்லா அப்டியே
இன்ட்ரெஸ்ட் இருந்து சமைக்க ஆரம்பிச்சம்னா நம்ம தப்பா செஞ்சாலு அது டேஸ்ட்டா தா இருக்கு
ஆமா ஆனா நான்வெஜ் வரிக்கு எல்லாரு எப்டின்னா அப்டி போட்டு செய்வாங்க அதுவே ஒரு டேஸ்ட்டா வந்து சாப்ட்றாங்க
ஆமா
ஜீனா இந்த சிக்கன் எடுத்துட் வராங்கோ கடகடன்னு ஏதோ ஒன்னு போட்றாங்கோ அப்டியே செஞ்சி சமச்சி சாப்ட்றாங்க பசங்கன்ற வரிக்கு அப்டி தான
ஆமா
டக்குன்னு ஈஸியா முடியுர்துன்னா டக்குன்னு அது செஞ்சி முட்ச்சிர்லா ஏதாச்சி
எல்லாம் நா ப்ராப்பரா பண்ணுவ வீட்ல நீங்க எல்லா எப்டி லேடிஸ்ல்லா எப்டி கொழம்பு வெப்பாங்களோ அந்த மாரி தே எனக்கு சொல்லி குடுத்துருக்காங்க எங்க மம்மி அதனால அ எல்லா எல்லாமே எப்டி செய்வாங்களோ அதே மாரி தா வீட்ல ஏ ஃப்ரீயா இருந்தனா கிச்சன் போய் ஹெல்ப் பண்ணுவ அப்றோ
ம்
அ அப்டியா முன்னொன் செஞ்சதையே செஞ்சிட்ருப்போ ஆ அந்த
நல்ல விஷ்யந்தா அது அவுங்களுக்கு கொஞ்ச ஹெல்ப்பா இருக்குல்ல
ஆமாமா ஏனா எல்லாருக்குமே ம் எல்லா ஒர்க் போறவங்க சண்டே ஒரு நாள் தா ஃப்ரீ அதனால எல்லாமே ஷேர் பண்ணிக்குவோ வீட்ல
இங்க எங்க ஹபெண்ட்டு பாத்தா ஓரளவுக்கு செஞ்சி குடு பாங்க இத இன்னைக்குதா மட்டன் கிரேவி வச்சிட்டு ஃபிஷ் இது சிக்டி ஃபைவ் இதெல்லா கலந்து வச்சிரனு மசாலா அவர் வந்து கொஞ்சோ ஆயில்ல நா ரசம் தாளிக்க இருந்தா அவர் கொஞ்சோ ஆயில்ல ஃப்ரை பண்ணி குட்தத்னால எனக் ஈஸியா முடிஞ்சிர்ச்சி ஒர்க்கு சிலதெல்லா ஆயில்ல ஃப்ரை பண்றது வாஷ் பண்ணி தர்ரது இதெல்லா வந்து அவரு போ பண்ணிக் குடுப் பாரு சில டைம் ரொம்ப வேல அப்டின்னா அப்ப வந்து கொஞ்சோ ஈஸியா முடிஞ்சிரு மத்தபடி அவரு ம் கொழம்பு அதெல்லா செய்ய தெரியாது ஆ ஆ ஃபட் ஆனா இந்த ஆயில்ல விட்டு செய்யறதெல்லா கொஞ்சோ ஈஸி தான ஃப்ரை ஐட்டமெல்லா அந் மாரி ஃப்ரைட் ஐட்டம் எல்லா கொஞ்சோ ஹெல்ப் பண்ணுவாரு நல்லாவே
ஓகே ஓகே ஓகே
ம் அது கூட சம் டைம் எப்பயாச்சுதா அவுங்க அம் மா எல்லா இருக்காங்கன்னா செய்ய மாட்டார் கிச்சன் சைடு வர மாட்டாங்கோ கிற அவுங்கோ ஏதாச்சி சொல்லிட் வாங்கோ அப்டின்ட்டு ஆ மத்தபடி நம் ஃப்ரீயா இருந்தோனா யாருமே இல்லாமந்தா வந்து ஹெல்ப் பண்வார்
ம் நம்ம வீட்டு வேல செய்யு மோதுதா தெரியுது வீட்டு வேல எவ்ளோ கஷ்டோ நம்ம சொல்லிறோ வீட்டு வீட் ல தான இருக்க வீட்டு வேல செய்ய முடியாதா அப்டினு ஆனா துணி தொவச்சி பாத்தாதா அந்த கஷ்டோ தெரியிது பாத்ர வெளக்கணு வீட கூட்டணு துணி தொவச்ச துணி எடுத்து மடிச்சி வெக்கணு யப்பா பாத்ர வெளக்கணு யப்பா நானு பாத்ர வெளக்கறது எனக் ரொம்ப புடிக்கு அதனால எவ்ளோ பாத்ரருந்தாலு
அது புடிக்கு ஓகே நாங்க கூட தா புடிச்சி செஞ்சிருந்தோ இப்ப ஒரு நாளைக்கு அதுவே உங்களு க்கு வந்து ஏழு எட்டு வாட்டி விழும்போது கடுப்பு தா ஆகுது
ஆமா கடுப்பாது நாங்க என்னைக்காத ஒரு நாள் ஆமா நாங்க வந்து கொஞ்சோ ரேரா உங்களுக்கு பண்ணி குடுக்கறனால அந்த வேலை இன்ட்ரெஸ்டா இருக்கு நீங்க டெய்லியுமே பண்றனால
எப்டினாக்க கால்லே ஒரு ஃபுல்லா ஒரு இதுவா உளு அதே கழுவி எடுத்து முடிச்சுட்டு டிபன் ரெடி பண்ணிட்டு அது காஃபி டீ எல்லா குடிச்சா அதுக்கு ஒரு டரிப்பு விழு அது கழுவி முடிச்சா மதியோ சாப்பாடு செய்ய துக்குல அது ஒரு ஃபுல்லா ரொம்பிடு திரும்ப அதே கழுவி முடிச்ச சாயந்திரோ காஃபி மத்திய சாப் பாடு பாத்தோரோ இப்டி லஞச் பாக்ஸ் பசங்க எடுத்துட் போயிருந்தா அந்த லன்ஞ்ச் பாக்ஸ் ஃபுல்லா ஒரு டைம் இது ஆயிடு திரும்பி நைட்டு ஏதாச்சு சமைய் அதுக்கு கழுவருதுக்கே ஐயோ சாமின்றலவுக்கு ஆயிடு
எல்லா இருக்கிறத அதனால கொஞ்சோ ஹெல்ப் பண்ணி குடுத்துருவே நானு முடிஞ்ச அளவுக்கு
ம்
அவுங்களுக்கு கொஞ்சோ நல்லா இருக்கு ரெண்டு பேரும் சேந்து வேல செஞ்சம்னா அது தெரியாது
தொய்கறது இதெல்லானா கஸ்ட சில பேர் இதுவு வச் சிக்கட்டு வெளியில வொர்க்கு போவாங்க அவங்கல்லா இன்னு செம கிரேட்டு்
ஆமா ஏ ஒய்ஃபு ஒர்க் போறாங்க அதனாலதா எல்லாருமே சேந்து மூணு பேரு நானு ஒய்ஃபு
அ அதாச்சு ரொம்ப இன்னு ப்ளஷரா இருக்கு வீட்டுல கட கடானு முடிச் சோமா அங்க போய் பாத்தோமா அது இன்னு அப்செட் தா பாவோ அவுங்களுக்கு
ம்
அப்ப என்ன ஆகுனா அந்த ஃபுல்லா அந்த டென்ஷன் யார்மேல்னா கத்துணுனு தோணு இதாகு ஒரு சிலர் அப்டிதா ஆகுல்ல நாங்களாச்சு கொஞ்சோ வீடிலயே இருக்கறனால அப்டியே மேனேஜ் ஜெ எல்லா வொர்க்கு இருந்தாலுமே அப்டியே நாங்கோ சமாளிச்சுப்போ பொறுமையா மதிக மேல செஞ்சுப்போ ஃப்ரீ டைம்ல
ஆ என்ன பண்றது எல்லா இந்த காலத்துல எப்டி எல்லாரு ஒர்க் போனாதா சமாளிக்க முடியுது
ஆமா இப்ப இருக்கிற காலகட்டத்துல தப்பே கிடையாது கண்டிப் பா செஞ்சாதா நல்லது நல்ல விஷயோ அது அத ச நீங் சப்போடிவ்வா நிக்கிறது அது பெரிய விஷயோ எங் வீட்லலா அந்த மாதிரி அவ்ளோவா சப்போர்ட் பண்ண மாட்டாரு ஒர்க்குக் போறே அப்டிந்தன வேண்டாந்தா இது பண்ணுவாரு
ஆமா நா வந்து ஒய்ஃப் படிச்சிருக்காங்கன் சொல்ட்டு எதுக்கு வேஸ்ட் பண்ணா அவுங் க அவுங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணு ம் ஆமா
அவங்க பாட்கு அவங் ஒர்க் போயிட்டு வர்றது நல்ல விஷயோ தான அவ்ங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு ம்
அவ்ங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வரு நாலு எடத்துக்கு போனா நாலு பேத்த பாத் தா
ம்
அதுனாலதா இப்ப வீடல ஸ்டெஸ்ஸ கொறச்ருவாங்க வீடலயே இருந்தாங்கனா யோ யோச்சு யோச்சு யோச்சு யோச்சு சண்ட வரது கூட காரணமாயிரு
உண்மதா ஒர்குக் போயிட்டு வந்தா அவ்ளோ தெரியாது டயர்ட்டு வீட்டு வேல இதுல இப்டியே போயிடு சும்மா இருந்தோனு வெச்சுக்கோங்கோ ஏதாச்சு சொன்ன மாரி ஒரு சண்ட ஸ்டாட் ஆவு அது அப்டியே பேசி பேசி பெருசாவு
ஆமா
ம் அப்டிதா ஆகுது
அதனால செரி ஓகே கால்ல எந்துச்சேம்மா வீட்டு வேலய ரெண்டு பேரு சேந்து செஞ்சோமா ஒர்க்குக் போனோமா நைட் ட்டு வந்தோம்மா என்ன நடந்துச்சு எது நடந்துச்சன்னு பேசுனோமா மறுபடியு ஒர்க் பாத்தோமா டின்னர் முடிச்சோமா
சூப்பர் சூப்பர் நல்லா ஹாப்பி லைஃப் தா பிஸி லைஃப் ம் பிஸியோ இப்ப உங்க வைஃப் எப்டி ம் செரி ஓகே நம்ப அடுத்த கால்ல தொடர்லா
கண்டிப்பா கண்டிப்பா
ஆ மிக்க நன்றி கால் பண்ணது
பாய் பாய் பாய்